நோ
ஹலோ என்னப்பா கேக்குது எப்டி இருக்கீங்க நா ரொம்ப நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாருமே நல்லா இருக்காங்க
என்ன பண்ணிட்டிருக்கீங்க
சும்மா இன்னு உக்காந்துட்டிருக்கே பாரு ரொம் நாள் ஆச்சேன்ட்டு பேசலான் தா உங்ககிட்டே கால் பண்ணிருந்தே
ஆ சேரி சேரிங்க ஆ சாப்டாச்சுங்க நீங்க
ஆ நானு சாப்ட்டாச்சி
என்ன சாப்ட்டீங்க
ஆ காலைல டிஃபன் முடிஞ்சது இப்போ மதியானோ லஞ்சு தா செஞ்சுட்டிருக்கோ அப்டியே
செஞ்சுட்டிருக்கீங்களா சரி செரிங்க உம் ம்
இந்த வெயில் எப்டி இருக்கு எந்த மாதிரி இருக்கு
எங்க வெயிலுக்கு கிச்சன் பக்கோ போ வேண்டாங்குது
ம் ம் வெயில் தணிக்கற்த் ம்
இந்த பக்கோ வந்தர வேண்டியது என்னா பண்றது
அவ்ளோதா வெய்ல் காலத்துல இந்த சூட்ட தணிக்கிற்துக் எதாவ்து கை வைத்தியம் மாதிரி எதாவ் பண்றீங்ளா இல்ல ஹாஸ் பிட்டல்க் எதாவ்து போற மாதிரி அந்த மாரிலா எதாவ்து இருக்கா
இல்லைங்க உங்ளுக் எதாவ்து கை வைத்தியோ தெரிஞ்சா சொல்லுங்ளே
அ நம்ப சாதாரணமா என்ன இப்ப ஒன்னுல்ல இந்த நன்னாரி சர்பத்து இந்த மாதிரிதா சாப் ட்டுட்ருக்கோ
ஆமாங்க
ஆ லெமன் ஜூஸு அப்பறோ இந்த தர்பூசணி இந்த மாதிரி ஐட்டம் தா சாப்பிட்றோ
நாங்க தர்பூசணி பழத்த தா வாங்கீட் வந் வெச்சுட்டு சாப்ட்டுட்ருக்கோ
ம் சேரி சேரி
இன்னு பழ ஜூஸு அந்த மாதிரி தா குடிச்சி ட்ருக்கோ
அப்டிங்ளா இல்ல ஒன்னுல்ல பக்கத்து வீட்ல ஒருத்தவ்ங்கள்க்கு ம் அ ஒடம் செரியில்ல அப்டின் சொல்லியிருந்தாங்களா செரி ஆல்ரெடி நா வந்து சித்தால பாத்துட்ருக்கே செரி நீங்க சித்தால தா பாப்பீங்ளா இல்ல வெளில பாப்பீங்ளா எதாவ்து தெரிஞ்ச எடோ இர்ந்தா சொல்லுவீங்கன் கேக்கலான் பண்ணே
நாங்க சித்தால இல்லங்க
ஓ அப்டிங்ளா அது எ மாடன் மெடி சன் தானா ஆங்கில மருத்துவமா சேர் சே
அங்கதா போய் காமிக்கறது எதாவ்துன்னா அங்கதா காம்ச்சிட்டு வரது
ஓ சேர் செரி
இந்த மாத்திர குடிச்சாலு எங்கங்க அப்பவே சரியாகுது என்னனாலு ஒரு வார தா அது குடிச்சாலு ஒரு வாரோ குடிக்கலேனாலு ஒரு வாரோந்தா
ஒன்னுல்ல இப்போ நம்ப வந்து ஒரு சிலது அ ஒடம் செரியில்ல அப்டின்ட்டு கொஞ்சோ இந்த அ வீசிங் ப்ராப்ளமு இல்லன்னா வேற எதாவ்து அ பிரச்சனன்னா நம்ம சித்தா, ஆயுர்வேதம் இந்த மாரி விஷ்யங்கள்லா போனா நல்லா நிவார்ணம் கெடைக்கிது ஆனா அதுவே வந்து நம்ம வந்து அ இப்ப ஒரு அடிபட்டுடுச்சி இன்ஸ் டன்ட்டா நம்ப வேணுன்னா ஆங்கில மருத்துவந்தா பெஸ்ட்டுன் தோணுது
ஆமாங்
ம் ஏனா ஆங்கில மருத்துவத்துல சைட் எஃபெக்ட் இருக்காது ப்பா சே இங்லீஸு அ சா சாரி சாரி ஆ சித்தால நம்ளுக்கு சைட் எஃபெக்ட் இருக்காது ஆங்கில மருத்துவமில்ல ஒரு தொடர்ந்து இப்ப சுகருக்கு டேப்லெட் எடுக்றாங்க அப்டின்னா அவுங்களுக்கு இது பிரச்சனை ஏற் படுது கிட்னி பாதிப்பு அந்த மாரிலா சொல்றாங்கல்ல
கண்டிப்பாங்க சைட் எஃபெக்ட்டிருக்கு மாத்தர, மருந்துல வந்து கண்டிப்பா இருக்கு அது வலி மாத்ரன்ட்டு போட்றோ பாருங்க அது ரொம்ப ரொம்ப பாய்சனு
கண்டிப்பா அதுதா சொல்றே ம் நானுமே நறய வந்து சித்தாலதா பார்த்துட்டுருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் மெடிசன் சாப்ட்டாலுமே பெயின் கில்லர் இதெல்லா போட்டா ஒரு மாரி மயக்கம் மாரி வந் ந்துரூமா அதனால முடிஞ்சளவுக்கு நம் சித்தால சாப்டுக்கலா அப்டின்ற மாரி சித்தாதா யூஸ் பண்ணிட்டுருக்கேன் சரி உங்களுக்கு ஏதாவத் தெரிஞ்ச எடம் இருக்கான் பாக் கலாம் அப்டின்னுதா ம்
ஆனா இந்த வலி மாத்திரை எடுத்துட்டோம்னா நம்ம பாடி வந்து பின்னாடி எதுக்குமே செட் டாகம சப்போர்ட் ஆகாம ஆயிடுங்க அத எடுத்தெ எடுத்தெ எடுத்தே நம்ம ஒடம்பே பவர் இல்லாம ஆயிரோ நம்மளுக்கு எதுக்குமே சப்போர்ட் இருக்காது நாளைக்கி எதயுமே தாங்குறது இருக் காது அப்டியே மூட் வந்தா அப்டியே மாத்திர போட்றுது அப்டி விருந்தாலூ ரொம்ப கஷ்டங்க எப்டியோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணோ வலி மாத்திர போட்றதுக்கு அந்த இங்க இருக்கிற வலியவே தாங்கிட்டு இருந்துக்கலா
கண்டிப்பா
அதனால இன்னொரு ஒரு பிரச்சனை வருதுனா
ம்
எதுக்குங்க இப்போ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்லா அலஞ்சிட்டு இருந்தோன்னா கொழந்தைங்க இருக்கு
ம்
ம் நம்மள நம்பியெல்லா இருக்காங்க அதெல்லா பாக்கணோ இல்லைங்களா சும்மா எடுத்தது எல்லாத்து... அந்த மாத்திர எடுத்து போட்டுட்டு இருந்தோன்னா பண்றது பத்து நிமிஷோ வலிய தாங்க முடியாம பண்ணிட்டுருந்தோன்னா என்ன பண்றது
ஆமா கண்டிப்பா இப்ப சீசன் நாள்ல அத் வந்து நா சொல்லிருந்தேன்ல பக்கத்து வீட்ல ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு சீசனல் அலர்ஜி இருக்கு இந்த பெயிண்ட்டு இந்த சுண்ணாம்பு இந்த சுண்ணாம்படிக்கிறது அப்றோ வந்து வீடு கட்றம் போது அந்த சிமெண்டோட அந்த வாசனை ம் அப் வந்து அ பூ வந்து மகரந்தம் பூக்குது பாத்தீங்களா அந்தப் பூ பூக்கற்து கூட சீசனல் அலர்ஜி ஆகுது எனக்குமே அந்த இஸ்யூ இருந்துச்சு அப்போ நா சித்தால தா போய் பாத்தேன் அ நல்லா இருந்துச்சு அவங்க வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஸ் பிட்டல் அண்ணா ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க கேள்விப்பட்ருப்பீங்க
ஆ சரிங்க
அங்க போய் பாருங்க அப்டின் சொன்னே இல்ல எனக்கு வேற ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்க எனக்கு கொஞ்சோ லேகியம் அந்த மாதிரி குடுக்குற மாரி வேணும் அவங்க குடுக்குற கஷ் யோம் எனக்கு செட் ஆகலன்ற மாரி சொன்னாங்களா சரி அதனால உங்க கிட்ட விசாரிச்சு அதுல போலா அப்டின்ற மாரி இருந்தே கடசில பாத்தா நீங்க வே மாடர்ன் மெடி சன்ஸ் தா பாப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க
ஆமா ஆமாங்க நா அத பத்தி எனக்கு தெரியாதுங்களா நா போல எனக்கு அத்தா சொன்னனே மாத்தரைனாலே எனக்கு அலர்ஜிங்க ஹாஸ்பிட்டல்னாலே பயம்!
ஓ
அ அப்பிரச டெலிவரிக்கு அப்பறே ஹாஸ்பிட்டல்ல இன்ஜெக்ஷ்ன்னாலே எனக்கு ரொம்ப பயங்க ஆ வாழ்க்கையில ஹாஸ்பிட்லே போக வேண்டான்ற மாதிரி இருக்கு
ம் சின்ன சின்ன இந்த சின்ன சின்ன விஷயம்ல்லா இருக்கு பாத்தீங்களா சளி புடிக்கிற்து இந்த அ ஆஸ்மா பேஷன்ட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களுக்குல்லா பாக் பாக்குறாங்க சித்தால நல்லா ஆ நிவார்ண கெடைக்குதுன்னு சொல்றாங்க இருந்தாலுமே நீங்க வந்து அ ஊசி இதெல்லா பயோன் சொல்றீங்கள்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்ள ஒரு சின்ன சளியோ காய்ச்சலோ இந்த மாரி இருந்துச்சுன்னா அது மாதிரி ட்ரை பண்ணுங்க
கண்டிப்பாங்க இந்த மாதிரி தா போனு ஏன்னா எனக்கு டெலிவரிக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செ கன்ட் டெலிவரிக்கு போனது ஃபஸ்ட் டெலிவரி தெரிஞ்சுக்கலங்க இந்த ரெண்டாவது டெலிவரிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ப ஆயிருச்சு ஹாஸ்பிட்டல்ல இன்ஜெக்ஷனு இன்ஜெக்ஷனு இன்ஜெ க்ஷனு ரொம்ப டயர்ட் ஆயிட்டனா அதனால ஹாஸ்பிட்டலுன் சொல்லாலே பயமா இருக்கு ஒடம்பு முடியலனா கூட பரவால வீட்லயே இருந்துர்லா அப்டின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க
ஆமா கண்டிப்பா அதனாலதா நம்ம சின்ன சின்ன கை வைத்தியம் இப்போ எல்லாமே நம்ம ஹாஸ் பிட்டல தேடி போனோ ஏன்னா இந்த மாரி பயலா இருக்கு ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன பண்றாங்ன்னா ஒரு சின்ன விஷயமா போனோம்னா கூட இந்த டெஸ்ட் எடுங்க அந்த டெஸ்ட் எடுங்க ஸ்கேன் எடுங்க இதுவே நம்மளுக்கு அந்த பயத்திலயே அந்த பிரச்சன வந்துருமோன்ற மாரி இருக்கு ஆ ம்
ஒரு நரம்புல ஒரு ஊசி போட்டு ஒ ரத்தோ எடுக்கறதுக்கே தெரிஞ்சு செய்றாங்ளா நம்மள வச்சுதா பழகுறாங்களானே தெரில நம்மள வச்சுதா கத்துக்குறாங்களானே தெரில இங்க குத்துறாங்க அங்க குத்துறாங்க இங்க குத்துறாங்க ப்ரகனன்சில ஃப்ரூட் சாப்ட்டு சாப்பாடு சாப்ட்டு ரத்தோ சேக்க சொல்றாங்க இங்க குத்தி குத்தி இருக்குற ரத்தத்த எல்லாத்தையு எடுத்துர்றாங்க இங்க குத்தி கெடைக்கல அங்க குத்தி கெடைக்கல அப்டின் சொல்லி நம்மள டயர்ட் ஆக்
ம் இப்போ நம்ம கொரோனா பீரியட் வந்துச்சு பாத்தீங்ளா
ஆமாங்க
அப்ப கூட என்ன பண்ணாங்கன்னா நெறைய வந்து இந்த சித்தால தா நெறைய பேர் வந்து அத ட்ரை பண்ணாங்க
சேரி செரிங்க
இந்த தட்டணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாச்சு அப்டின் சொன்னாங்க பாருங்க அப்போ வந்து பாத்தீங்னா இந்த பப்பாளியோட இல அத வந்து கொதிக்க வச்சு குடிங்கன்னு ஒரு சிலர் சொன்னாங்க ஒரு சிலர் வந்து ராவா அரச்சு அத ஜூஸ் எடுத்து குடிங்க அப்டின் சொன்னாங்க
ஆமாங்க
ம் அப் ப்றோ நம்ம ஹாஸ்பிட்டல்லயே பாத்தீங்ன்னா இப்போ மாடர்ன் மெடிசன்லயே பாத்தீங்ன்னா இந்த தட்டணுக்கள உயர் ததுறதுக்கு பப்பாயாவோட டேப்லெட்ஸே வந்து நம்மளுக்கு குடுக்குறாங்க அப்போ அதுமே யூஸ் பண்றாங்க அந்த டைம்ல அது தா கை குடுத்துச்சு சோ
நிலவேம்பு கசாயோ
ஆ
ஆ நாங்க இப்பவு அத குடிக்கிறோமே தூரத்துக்கு ஒரு நாள் குடிக்கிறோ எங்க வீட்ல வந்து அடிக்கடி குடிச்சிட்டு இருப்பாங்க அது அந்த வாசமே எனக்கு பிடிக்காது
ஆம்
ஆ எனக்கு அந்த அத குடிச்சுட்டு அந்த பாத்தரோ வச்சா அந்த பாத்திரத்துல நம்ம கழுவிட் டு வெச்சா கூட
ம்
தண்ணி எடுத்து மோந்து குடிக்கும் போது அந்த வாசோ வரு ஆ அது அவ்ளோ பவர்ஃபுல்லான இது அதுக்கப்புறோ நம்ம இன்னு கொரோனானும் போது கண்டிப்பா குடிச்சுதானே ஆகணு நம்ப்ளுக்கு பிடிக்கலனாலு என்ன பண்றது
ஆமா
அப்டின்ட்டு அதெல்லா போட்டு குடிச்சோ பாப்பாக்கெல்லா குடுக்குறோ
ம் இப்ப கூட வீட்ல வந்து அ ந்த அந்த நிலவேம்பு கசாயோ அப்புற வந்து வாதச்சுர குடி நீர்ன் ஒன்னு இருக்கு இது இதெல்லா நம்ப வெச்சிருந்தோம்னா சாதாரண ஒரு ஜொரோ இப்போ வைரல இன் ஃபெக்ஷனுக்கு கூட அது குடிக்கும்பொழுது உடனே நம்ப்ளுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ச சால்வ் ஆகுது அதனால முடிஞ்சளவுக்கு இந்த மாரி ஐட்டம்ஸ்லா வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலே கெடைக்கிது அ நம்ப்ளு வந்து மு மடிஞ்சளவுக்கு க ஹாஸ்பிட்டல்லியோ இந்த மாதிரி தெரிஞ்ச ஹாஸ்பிட்ல்ல போய்ட்டு நம்ப அதோட பேரு சொல்லி நம்ப வாங்கி நம்ப ஸ்டோர் பண்ணி வெச்சுகிட்டோம்னா இந்த மாரி சின்ன சின்ன ஜொரமோ இல்ல நார்மல் வீட்ல எந்த எ எதனால ஜொரோ வருதுன் நம்ப்ளுக் தெரியாது அந்த சீ சன்ல வந்து நம்ப ஒரு ரெண்டு மூணு மூணு ஈடு மூணு வேல இன்னிக்கொரு நாள் த்ரீ டேஸு தொடர்ந்து குட்ச்சோம்னா அது நார்மல் ஆயிடும்ப்பா அது
செரி செரிங்க அப்ப இதுக்கு மேல அந்த மாதிரிதா ட்ரை பண்ணுங்க கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லா சித்தாக்கு இருப்பாங்ளா இல்ல தனியா அவங்களனு பாக்க தனியா போணுங்ளா
இல்ல இல்ல சித்தால இருக்காங்கப்பா சித்தா ஆயுர்வேதா யுனானீன்ட்டு பிரிவினையா பிரிச்சு வெச்சிருக்காங்க ஆமா அங்கியே இருக் கு நம்ம நமக்கு எது விருப்பமோ அதுல பாக்கலா இயற்கை வைத்தியம் இருக் க்கு அப்புறோ வந்து அங்க்யே தங்கி யோகா பண்றது இயற்கை உணவு குடு த்து நம்ப்ள சரி பண்ணி அங்க்யே தங்க வெச்சு ஃபிஃப்டீன் டேஸ் தங்க வெச்சு பண்ணுவாங்க அந்த மாரிலா இருக்
ஓ செரி செரிங்க அப்பன்னா கண்டிப்பா பண்ணனுங்க யோகால்லா எடுத்துக்குணு ஏனா மைண்டெல்லா வெறு ஸ் ட்ரெஸ்ஸாருக்கு அதெல்லா எடுத்தாதா ஃப்ரீயா ஆகு
இந்த மாதிரியான விஷ்யங்கல்லா வந்து நம்ப்ளுக்கு கெடைக்குறதுன்றது பெரிய விஷயோ ஏனா நம்ப போய் செஞ்சோம்னா அங்க போயிட்டு ஒரு அஞ்சு கிலோ நம்ம பதினஞ்சு நாள் தங்குனனா அஞ்சு கிலோ வெர்லோ வந்து வெயிட் லாஸ் பண்ணி வர்லா அந்த மாரில்லா இருக்கு ம் சேரிப்பா பேசுந்துல் டைம் போன்தே தெர்ல பாய்ப்பா ம்